ஹலோ அதா அதுக்கப்புறோ என்னாச் செரி அது அதுக்கப்புறோ அவரு சண்ட போட்டுட்டு இருக்காரா ஆ
ஆ ஆமா ஆமா என்னன்னா ஒரு சின்ன விஷ்யங்கள்லா அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டேண்டிங் தா விஷ்யமே எப்டின்னா ம் அதுக்குள்ளயேதா கல்யாணோ ஆயி ஒரு வருஷோ இப் இப்பதா ஒரு வருஷோ ஆக போதுன்னு நெனைக்கிற எனக்கு தெரிஞ்சு
ம்
ஆ ஒரு வருஷோ ஆகப்போறதுக்குள்ளார ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவ அவங்க ஃப்ரெண்டோ அவ அவ வந்து பாத்தீங்கன்னா அப்ப கல்யாணம் பண்ணிட்டு இருக்காள்ல கல்யாணோம் பண்ணிட்டு அவரோட ஃப்ரெண்டதா லவ் பண்ணா அவ
ம் ம் ம் ம் ம் புரிது
ஹ ஆஹ் பாத்தீங்கன்னா கல்யாணம் அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் இருக்கீங்களா
ஆமா
நீங்கள உங்க ஃப்ரெண்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பொண்ணு லவ் பண்ணுது ஆனா நீங்க பெரிய ட்ரிங்க்ஸ் பார்ட்டி என்ன தெரியதுங்களா உங்க கூட இருக்கும் போது என்ன பண்ணிடுற அ போன்ல நீங்க பேசுற மாதிரியே அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு வந்துருக்காரு
ஓ அதே போன்ல
அதே போன் அவ உன்னோட போன்ல உன் ஃப்ரெண்ட் எடுத்து பேசிட்டு இருக்கான்
ஆஹ் உஹ்ஹ ஆஹ்ஹ
பேசிட்டு இருக்கும் போது என்ன ஏன்னா நீ ட்ரிங்க்ஸ்ல கிடக்கும் அவனே அவன தான் கு்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்பவே கு்ளோஸ் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் பாாரத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஒன்னா இரு இருக்கும்போது இன்னப்ப இவ போன் பண்ணும் போது என்ன ஆதுன்னா அவன் ஃப்ரெண்ட் எடுத்து பேசிட்டு இருக்கான் அவள் கூட அந்த மாதிரி பேசிட்டு கொண்டுட்டு என்னாதுன்னா அந்த பொண்ணு நீங்க நினச்சின் தா பேசிட்டு இருக்கு அந்த பொண்ணும் கடைசில பார்த்தா ஃப்ரண்ட்டுட பேசிட்டு இருக்கு
ஆஹ் அப்புறம் அதுலயே அதுல இருந்து அவங்க மாறிட்டாங்களா
டாக்கா சொல்லிட்டானா நான் சதீஷ் கெடையாது இத மாதிரி அவங்க ஃப்ரெண்டு பேசுறேன் அப்படின்ட்டு
உஹம் உம் உஹம்
அப்படி கடைசில அதுக்கப்புறம் இவ என்னா பண்ணிட்டா இவங்கள விட்டுட்டு அவன்ட்ட தாவிட்டா
ஓ ஓ ஓ ஓ ஓகெ ஓகே இவுரு ரொம்ப நல்லவர்ருன்றதுக்காக உங்க மாரி இவர் ரொம்ப நல்லவருனு இவங்க மாறிட்டாங்களா
அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன் கேளுங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நீங்களும் அந்த பொண்ணும் எங்க பர் சுத்துறது போறது ரூம் போட்டு நீங்க விஷயம் பண்றது எல்லாமே அப்படில்லா பண்ணிருக்கீங்க வ அந்த பொண்ண கூ கவந்து விட்டுட்டு போறது அந்த பொண்ணை கூட்டுன்னு வந்து உங்ககிட்ட இட்னு வர்றது எல்லாமே உங்க ஃப்ரெண்டு தா ஆனா
ஃப்ரெண்டு தான்
ஃப்ரெண்டு தா இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா எனக்கு கூட்டு வர சொல்றீங்க நா என்ன பண்றே வண்டியில்லடா நாங் எப்டிடா வர்றதுன்னு அவங்கல கேக்கு போது நீங்க என்ன பண்றீங்க நானு இது போல அன்ப அனுப்பி வைக்கிறே அவே கூட வந்துரு நீ அ அப்டி சொன்னோனே நா என்ன பண்ணிடுறே அவங் கூட வரே போறே நானு அவங்குடையதா இது பண்ணிட்ருக்கே அது வரைக்குமே நா அன்புகிட்டதா பேசிட்ருக்கேன்றது
புரியுது புரியுது புரியுது புரியுது புரியுது
அதுக்கப்புரொ என்னாச்சுன்னா இந்த அம்மா நா என்ன பண்ணிட்டே திருப்பி அன்புகிட்டவே போயிட்டே இப்ப அவரு என்ன வச்சு டார்ச்சர் பண்ணிட்டுருக்காரு நானே உனக்குன்னு ஃபரெண்டு கிட்ட விட்டுட் தான வந்தே
ஆமா ஆமா ஆமா
நீ ஏங்கூட தானே இருந்த அவங்க கூட இருந்துட்டு தானே வந்த அப்ப இப்ப மட்டு நீ எப்படி ஒழுங்கா இருப்ப நீ யார்டையு அப்ப இரு
அப்ப யூஸ் பண்றதுக்கு பதில் கல்யானோ பண்ணிட்டானுங்க
அவெ ஆனா தெளிவா சொல்லிட்டு தா யூஸ் பண்ணிருக்க என்ன சொல்லிருக்கானா ஆல்ரெடி மேரிடு அவே ஆல்ரெடி மேரிடு ஒரு அஞ்சு வயசு கொழந்த இருக்கு
ஆ ஆ
இப்ப கல்யாண பன்ணிணுங்குரவருக்கு அஞ்சு வயசு ஆல்ரெடி மேரிடு கல்யான கொழந்த இருக்கு
பாவல்லயா உ உ உ உ
பொண்ணு வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ண பொண்ணு வந்து வேற ஒருத்தருக்கு கூட போயிடுச்சு
உ உ உ
அதுனாலா இவ வந்து லைஃப் வேணா சரி இவள வச்சுனுடு மெயின்டென் பண்ணிக்கலா தா இவ பாத்துந்தருக்கா
புரியுது புரியுது கல்யாண பண்ண வேணான்ற மாரி சொல்லி
ஆனா இவனு டேரெக்டா சொல்லிருக்கா அந்த பொண்ணு கிட்ட நம்ம மேரேஜ் பண்ணிக்க தேவல மேரேஜ் பண்ணா அந்த லைஃப்ள்ள போக தேவல நம்ப நம்ம ஜாலி சம்பாரிப்போ நல்லா சம்பாரிப்போ நல்லா சாப்பிடுவோ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோ மேரேஜ் பண்ணிட்டு கொழந்த ஒரு விஷயத்துக்குள்ள போ தேவலை நம்ம சந்தோஷமா இருப்போ உனக்கு நா இருக்கிறே எனக்கு நீ இருக்குற
இவங்களா போய் மாட்டிக்கிட்டாங்க அப்ப
அவ அவ இப்பயு அதா சொல்றா நா வந்து உன்ன வா கல்யாண பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்ல நான் வந்து உனக்கென்ன
ந்தலக்கு இருந்தா போது இது எப்டி போய் போயிட்டு அவங்க போயிட்டு அந்தாளுக்கு இன்ட்ரஸ்ட்டுனு நம்பி பண்ணாங்க மேறஜி உக் உ உ உ உம்
இப்ப வந்து என்னால இருக்கு இருக்க முடியல நா எங்கனா போயிறனா அத என்னா பண்ணிருக்கனுனா போன ஒரு மாசத்ல நீ ரிட்டன் வாந்திருந்தேன ஒரு பிரச்
ஆமா ஆமா இப்போ பேபியார் அதுக்கு என்ன பண்ண முடியு ஒன்னு பண்ண முடியாது
கொழந்தய கைல வச்சிட்டு நீ எங்க போவ உங் உங்கொம்மா சேர்த்துட ப்பாங்களா ஒண்ண
ஆ இப்ப பேசுறது கெடையாதா அவுங்க அம்மா வீட்ல
இப்ப இந்த வலைகாப்பு ஏதோ நடத்தும் போது மட்டு அவுங்க அம்மா பேசுனாங்க அவுங்கம்மா பண்டாங்க அவுங்க அக்கா பேச்ச கேட்டுனு இவர்கிட்ட பேச மாட்டேன்ட்டாங்க அதுகப்ற கொழந்த பொறந்த ஒன்னையு என்னாச்சி நா சொன்னாங்க கொழந்தய தூக்கிட்டு எங்கிட்ட வந்துறு அவன விட்டுட்டு ஏ
அ -அ-அ
ஒத்து வரமாட்டா வாழ்க்கைக்கு பாத்தாலே ரொம்ப இது மாரி இருக்குறா அப்டி இப்டினு சொல்லவே இவளுக்கு இன்னு கோவ வந்து என்னா பண்ட்டா இனிமே நா ஒங்கிட்ட பேசமாட்டே
அ அ அ
இப்ப வந்து நீ வானுவ ஒ பெரிய பொண்ணு வந்து ஏ இவள வீட்டுள்ள சேத்த வெளில தொரத்துன்னு சொன்னா அப்ப நீ என்ன வெளில சொல்லி தான ஆவ அப்டினு இவ உண்ம அதுதான இப்ப அவுங்கக் அக்கா வந்து ஏ இவள வீட்டுள்ள சேத்திருக்ற நா இனிமே வரமாட்டே ஏ புள்ளிங்கள நீ பாக்க தேவல்ல அப்டி இப்டின்னு அவுங்க அக்கா பிளாக் மெயில் பண்ணா அவுங்க அம்மா என்னா பண்ணுவாங்க
ஆமா மாறிடுவாங்க
அக்கா சைடு தா பேசுவாங்க
ஆமா அவுங்க என்ன ஊரது அதுவு அதே ஊரா
நா அவுங்களா
உம்
அவுங்க லவ் மேரேஜு அவுங்க அக்செப்ட் பண்ணிக்கினாங்க
ஆ டிஸ்டன்ஸ் எவுங்க அவுங்க
அவுங்க பாத்தீங்கனா எங்க ஊர்ல இருந்து வந்து ஒரு அர மணி நேர டிராவல் வருனு வச்சுகுங்ளா
ஆ ஆ ஆ ஆ
அவங்கள கல்யாண பண்ணி கொடுத்துக்கற ஊருக்கு ஒரு அரை மணிநேரம் டிராவல் வரும் அவ்ளோதான்
ம் புரியுது புரிது புரிது
கொடுக்குறாங்க அவுங்க ரொம்ப ஆனா பாத்தீங்கன்னா அவுங்க குடும்பம் வந்து நல்லா இப்ப வந்து நல்லா அவுங்க அக்கா நகனட்டு வசதியோட இருக்கிறத்து அவுங்க மாமா வந்து கவர்மெண்ட் ஜாப்பு வாங்கண்து எல்லாமே இந்த பொண்ணு வாங்கி குடுத்தது தான் இவ அவ்ளோத்தர சம்பாரிச்சா அவ்ளோத்தர அவங்க குடும்ப குடும்பம் வந்து கஷ்டத்துல இருந்து வெளில வந்ததுக்கு காரணமே இவ தான் ஆனா இவ இன்னைக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்பறா
அதுதான் தலயெழுத்து அது மாரி போய் லாக் ஆயிரதுதான் பிரச்சனை அது ஒண்ணுமே என்ன சொல்றது கொஞ் சோ யோசிச்சிந்தா இன்னக்கி வந் அது கொஞ்சம் நல்ல லைப் போயிருக்கலாம் தேவையில்லாத அது போயி மாட்டிக்கிட்டு என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண
கொஞ்சம் இதாவும் ஆடக்கூடாது காசு இல்லாதமா ஒ இது பண்ணிக்கவும் கூடாது இவ காசு இருக்கும்போது ரொம்பவே இதாடிட்டா எப்டி சொல்றது காச எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு லவ்ன்ற பேர்ல இவள நறயா பேர ஏமாத்தி புடுங்னது மட்டும்தான் மிச்சம் இவள்ட்டருந்து பாவம் ஒரு சைட்ல பாத்தா பாவமா இருக்கும் ஒரு சைட்ல பாத்தா கோவம் கோவமாவும் வரும் ஏன்னா ஒரு மெச்சூரான பொண்ணு ஒரு எந்த சொசைட்டில இருக்கிறோம் எந்த மாரி லைஃப்ல இருக்கிறோம் தெரிஞ்சி இப்டி பண்ணதுன்னும் போது கஷ்டம் தான
ஆமா ஆமா ஆமா இல்ல எல்லாமே தெரிஞ்சி சி வீணா போயிருக்கு அதுதான் பிரச் சினையா போது இப்ப
அதுதான் உண்மைமே எல்லாருமே அதான் சொல்றாங்க தெரிஞ்சி வீணா போற ஒரே ஆளு இவ மட்டும்தா அப்படின்ட்டு
அதுக்கு அவனேயே லவ் பண்ணி கல்யாண பண்ணி இருக்கலாம் அந்த அவன் பண்ணா பாரு
நான் அப்பியு சொன்னே நானா சொன்னது என்ன என்னோட அட்வைஸ்ல நான் ப்ரெண்டுன்ற அட்வைஸ்ல நான் என்ன பண்ணேன்னா ப இந்த ஒலகத்துல பையனங்க இல்லவே இல்லாம கெடையாது நீ என்னா நல்லா இல்லையா பாக்கறதுக்கு உனக்கு என்ன கொற உனக்கு நீயே என்ன ஒர்க் பண்றதுக்கு நல்லா டேலண்ட்டாதா இருக்கற நீ ஏன் இந்த மாரி போயிட்டு இந்த மாரி ஒருத்தவங்கள்ட்ட போய் விடணும் ஆசைப்படறாங்க எங்க அண் இல்லப்பா இல்லைங்க நானு இவங்க கூடவே வாழ்ந்துக்கறேன் எனக்கு அவுங்க கூடதான் வாழ்க்க அவுங்கதான் எனக்கு வேணும் ஏன்னா நான் அவங்க கிட்ட எல்லாமே இருந்துட்டேன் அப்டி அப்டின்னு ஏதோ டயலாக் ஓட்டுச்சு நீ போய் விழுணும்னா போய் விழு அப்டின்ட்ட நானு
அதுக்கு அதுங்க எப்படி அந்த அளவுக்கு டிரஸ்ட்டடா போயி அப்படி எல்லாத்தையும் பண்ணி எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிகிதுன்னு தெர்ல
எப்படின்னே எனக்கு தெரியவே இல்ல உண்மையால்மே எடுத்த உடனே பேசி பழகி ஒடனே போயிட்டு பண்றதுன்றது
ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது வந்து தப்பு அதெல்லாம் என்ன பண்றதே தெர்ல ஆமாங்க இதுவா தலையில மண்ணு அள்ளி போட்டுக்கிச்சி அவ்ளோதான் வேற ஒன்னும் இல்ல
புன் சொல்றாங்க அவங்க அவங்க லைஃப்ல வந்து இவ்ளோ கஷ்டப்படறன்னு சொல்லி சொல்றாங்க யாராச்சி சொல் றாங்க நம்ம நல்லதுக்கு தான சொல்றாங்கன்னு புரிஞ்சிக்கணும் லைஃப வேற சேஞ்ச் பண்ணிக்கிறதுன்னு ஒண்ணு இரு உள்ள
உம் அவுங்க அவுங்க அப்பாலாம் இல்லையா அதுக்கு
இருக்காங்க அப்பாவு இருக்காங்க ரிலேஷ் நறையாவே இருக்கு அவ்ளுக்கு
அப்பா என்ன பண்றாரு
அவ்ங்க அப்பா சும்மா வீட்ல குடுஸ்ட்டு குடுஸ்ட்டு உக்கானுகிறாறு
ம் ம் ம் ம் இது மாரி இருக்குது நறைய ம் இப்ப ஆக்சுலா அவனு என்ன வேலைக் போறானீங்க
ஆ ஆ இப்பப்ப ஒரு அவா கல்யாணோ பண்ணதுல இருந்து வேலைக் போல இப்போ மூண் மாஸ் மொத்தமா மட்டும் அந்த எங்க ஊர் சைட்ல பாத்தீங்னா இந்த காய்கறி மார்க்கெட் இருக்கும்
ம் ம் ம் ம்
காய்கறி மார்க் கெட்ல பாத்தீங்னா நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு லாரில வந்
லோடு வரும் அ அ அ அ
தேங்கா போய் இறக்கி வச்சு விடியங்காத்துல ஒரு மூ ஆவா பத்து மணிக்கு ஒம் ஒம்போது மணிக்கு வருவாரு காலல்ல
ம் ம் ம் ம் ம் எவ்ளோ வரும் சால்ரி
ஆ தெரில நா ஏங்கிட்டா கரெக்டா அவா சொன்னது இல்ல நானும் அந்த டீடெல் கேட்டது இல்ல
நீங்க பேசுவிங்ளா அவர்ட
ஆஹா அ ஏ எனக்கு அவன பாத்தாலே புடிக்காது எனக்கு நா ஆரம்பத்துல இவ்ங்க ரெண்டு பேர் பழக் இருக்கும் போதோ இவர் என்ன பண்ணிர்கா அடிக்கடி என் பேர மென்ஷன் பண்ணிட்டே இருக்கும் போது அவ்ங்க நம்பரும் கொட் நா அவ்ங்கிட்யு பேசுற அப்டின்ற மாரி ஏதோ மிஸ்ஸு
இந்த அவன் அவன் கேட்டிருக்கா ஆ ஆ
அங்க ஏ என்னோட நம் பதியு என்னோட பெரியு வச்சி மிஸ்யூஸ் பண்றது தா அதனால வந்து என்கிட்ட அவா சொன்னா எ வீட்டுக்கார்ட அந்த அளவுக்குலா பேசாத பாரமு அப்டின் நா எங்கடி உ வூட்டுக்கார்ட பேசுன அதா சொல்ற சப்போஸ் எ நம்பர்லருந்து எ போனுலருந்து அவர் எடுத்து பேசுனார்னா அவரு வீட் எங்கிட்ட பேசாத அப்டின்னா அப்பே புரிஞ்சுக்கிட்டே நானு ஆன அவுங்க வீட்டுக்கார்ட்ட அந்தளவுக்குல நா
சேரிங்க சேரி பாப்போம் அ என்னான்ட்டு
சே கால்ல பாக்கலா
ம்ஹூம்